ஹலோ சொல்லுங்க மேடம் என்ன மேடம் ஃபோனே கானோம் ஆமா கொஞ்சொ பிஸியாருந்தே
என்ன பா ஒண்ணு இல்ல ப்
நா இல்ல கா சும்மாதா இருக்கே ஓகே ஓகே
ஒரு நிமிஷோ இருங்க
ஆ செரி
ஆ இப்ப சொல்லுங்பா
இல்லப்பா ஓகே ஓகே அப்டியா ஏன் எங்க வீடு ப பக்கத்துல யாராவது வேல பாக்றாங்ளா என்ன ல்ல பசங்க டீ வி பாத்
டீ வி பாத்துட்டு இருக்காங்க அந்த சவுண்ட் வேற கேக்குது
ஓகே ஓகே செரி செரி செரி செரி ஒண்ணுல்ல இவரு டி வி வாங்கலான்னு சொல்லிட்ருக்காருப்பா டி வில இப்ப எல் இ டி ல ம் இன்னொன்னு என்னவோ வந்துருக்குதா ம் அப்டியா ஆமா அது ஏனோ சொன்னாரு எனக்கு நாபகம் வர்ல சர்யா சரி சரி ஓகே ஓகே அதுதா உங்ளுக்கு எதனா தெரிமா
ஆ
அமலட் டிஸ்ப்ளேன்னு சொல்லுவாங்க கேவ்டு டி வி இருக்கு இல்ல அந்த மாதிரி இல்ல எல் இ டி மாதிரியே அதே டீ தா முடி இப்பதா நறைய டீவி வருதே எல்லாமே ஒண்ணுதா எல்லா படோ காட்றது தா கொஞ்சொ மாடல மாத்திட்டு பேர மாத்திட்டு குடுத்துறாங்க
ம் ம் ஒரு டிஸ்ப்ளே பீஸ் மாரி இருக்கும் இவர
சொல்ல வேற ஒரு பொருள் வாங்க போன ம் அப்போ வந்து அது பாத்துருக்காரு ம் ஹும்
ஆ அது வந்து இப்போ வந்து சிக்ஸ்டில வந் சிக்ஸ்டியோ சிக்ஸ்டி
சிக்ஸ்டி பைய்வோ எவ்ளோ சொன்னாரு இப்ப எங்க வீட்ல நீங்க பாத்துருக்கீங்கல்ல
அத விட
விட கொஞ்சோ பெரிய ம் ம் செர் செர் ஓகே ஓகே அந்த மாரி சொல்றாங்க நல்லது தான் வாங்கிடு எதுக்கா ஆபீஸ்க்கா இல்ல இதுக்கா வீட்டுக்கா சால்ல ப போட்றத் ஆஹ செரி செரி செரி ஹ அய்யோ நா கேக்க வந்தே மறந்துட்டே பாருங்க நீங்க நேத்து ஸ்டேட்டஸ்ல்ல வச்சிருந்தீங்கள ச ஒரு ரிங்கு எதோ போட்டு வச்சிருந்தீங்கள
ஆமா
ஆமா அது கூட பண்ணுவீங்ளா நீங்க நா என்னமோ கேக்கு அந்த மாரிதானே வைப்பீங்க எப் எப்போமே இவு பண்ணுவோம்ப்பா செரி இது இதுக்கு என்ன பேரு சொல்லுவாங்க இது இது நீங்க யாருக்கு பண்ணீங்க ஃப்ரீ ஹோப்னு சொல்லுவாங்கப்பா ஓஹோ இது யாருக்கு பண்ணீங்க இது என்னுடைய மாமியாரோட செரி செரி மாமியார் இல்ல ஆ சாரி சாரி மாமனாரோட ஆ ரிலேஷன்ஸ் மருமகளோட ரிலேஷன் ஓ ஹோ செரி செரி செரி செரி தல சுத்துதுல ஆ ஆமா எப்டி இது இந்த எம்பராய்டரி இந்த ரிங்கு ச்சு போடுவோமே அதுலே போட்டுட்டு அப்டியே விட்றணுமா அப்டியே விட்றது தா ஹேங்கிங் மாதிரிதா ம் அந்து மாதிரி அந்த கிளாத் த்துல்லா வந்து வெளியில வாங்கணுமா இல்ல சாதாரண நம்ம காட்டன் கிளாத்ல்லா யூஸ் பண்ணோல்ல அந்த மாரி யூஸ் பண்றதா இல்ல அதுக்குன்னே வேற ஃபப்ரிக் ஏதாவது யூஸ் பண்ணணுமா நார்மல் நம்ம கிளாத் யூஸ் பண்றோல்ல அதேதா ம் அவுங்க வந்து கலர் எதனால் பிரிப்பேர் பண்ணுவாங்க ஆ அவுங்க மேரேஜூ அந் அந் அந்த டைம்ல அவுங்க வந்து ம் என்ன டிரெஸ் போட்டுருங்கங்களோ ம் அது சொல்லுவாங்க அதுக்கேத்த மாரி நா கஸ்டமைஸ் பண்ணி தரது ஆமாப்ப அது அவ்ளோ சொல்லுவாங்க அவ்ளோ சின்ன டிசைனுக்குன்னா நீங்க அந்த மாரி கிளாத் வாங்கணுல்ல
இல்ல இல்லே
ஏங்கிட்ட இருந்ததச்சு நா யூஸ் சி இருக்கு இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க இருந்தாலு வந்து இப்ப மத்தவங்கள் இந்த மாரி கேட்டாங்கன்னா அதுக்கேத்த மாரி வாங்கணுல்ல ஆமா அது என்னமோ கரெக்டுதா கொஞ்சோ வேலதா இல்ல வேலதாப்பா அதாவது பண்ணிக்கிட்டே இருக்கறவங்க வந்து அந்த டிரெஸ்ஸிங் வந்து கரெக்டா கொண்டுட்டு வரணுல்ல அதுலதா பெரிய டாஸ்க்கே இருக்கு அதுவு இல்லாம செஞ்சுகிட்டே இருந்தோன்ன அந்த திங்ஸ் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு சோ எதுக்கு யூஸ் பண்ணிக்கலா
ம் ம்
இ இதுக் செரி இது அப்டியே நம்ம ஹேங்கிங் பண்ணோன்னா டஸ்ட் எல்லா படுல்ல இது ஏதாவது கவர்ல நீங்க இது பண்ணி குடுப்பீங்களா ஒரு இது வந்து ஒருத்தவங்களுக்கு பண்ணி குடுத்தே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ரிங்க கழட்றாங்க கய் கழட்டிட்டு ஃபிரேம் மாரி போட்ருக்காங்க ஆமா
ஆ நாத்தனார் பொண்ணு இருக்கால்ல அவங்களோட ஃப்ரெண்ட்டு அப்டிதா பண்ணியிருக்கா
அது அப்பி அப்டியே இருக்கணு அப்டின்றனால லேம்னேட் பண்ட்டாங்க சோ அந்த ரிங்க எடுத்துட்டு அப்டியே லேம்னேட் இப்ப வந்து ஃபிரேம் மாரி போட்டாங்க அதான அதான உங்ககிட் ட அந்த டவுட் எனக்கு வந்தது கேட்ட இப்டியே நம்ம வச்சோம்னா என்னா நார்மலாவே நம்ம எதாவ்து ஹேங்கிங் பண்ணிணா டஸ்ட்டு வந்துர்து இப்ப அதுல வந்து அப் ப்டே நம்ம நார்மலா வச்சோனா டஸ்ட்டு பட முடியாதுல அதா பேக்கிங் எதாவ்து பண்ணனுமான் கேட்ட இல்ல அதுதா இந்த மாரி பண்றவங்ளோ இருக்காங்க
ம்
எனக்கு ஒரு ரெண்டு மூண் போட்டோஸ் அனுப்புங்க நானு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க் கிலு ஸ்டேட்டஸ்ல வெக்கிறே நல்லா இருந்தது அது பாக்கற்துக்கு
ம் செரி செரிக்கா ஓகே
ம் ம் ம் நா நா நெனச்ச நீங்க வந்து இந்த கேக்கு அந்த மாரி பண்றீங்க ஒரு வாட்டி அந்த குரேஷ் ஒர்க் கூட போட்டு இந்த பாண்டா பொம்மல்லா போட்ருந்தீங்க பரவாயில்ல உங்க கை ஆமா உங்க கைல நெறைய வித்தைகள் வச்சுருக்கிறீங்க நல்லது ஆ நம்ம வந்து அதுப் பெருசா எடுத்துட்டு வர முடில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கள் வந்து கம்மி தா இதெல்லா எப்டி போயிட்ருக்கு எங்கெல்லா போகுதுங்க இவர் வேற இன்னைக்கி ஊருக் போயிருக்காரா அதுக்கா அந்த இந்த பிஸ்னஸ்க்காக செரி போய் பாத்துட்டு வருவோ எதாவ்து அங்க எதாவ்து ஆர்ட்ரஸ் கெடைக்குதான்னு போயிருக்காரு ஈவ்னிங் வந்துருவாரு சொல்லிட் தா போனாரு ரெண்டு நாள் தா போற
ம்
முடிஞ்சதுன்னா சீக்கிரமா வந்துருவ இல்லன்னா நா சண்டே தா வருவ அப்டின் சொன்னாரு சோ வேல முடிஞ்சுருச்சு போலருக்கு அதனால நைட் ட்டு வரே அப்டின் சொல்லிருக்காரு
ஆ
அ நா இன்னைக்கி தயிர் சாதோ தாங்க பண்ண ஏன்னா ரெண்டு பசங்களும் இல்ல வீட்ல இல்ல இவுரு வேற இல்லயா பசங்களு இல்ல அவங் ரெண்டு பேரும் காலேஜு போயிருந்தாங்க
ஆ
என்னமோ ஒர்க் இருக்குன்னு சொல்ட்டு பெரியவ கூட சின்னவனும் சேந்து போயிட்டா
ஓ சரி சரி
அதனால செரி எல்லா ஈவ்னிங் தான வராங்க இவரு வந்துருவாரு சரி மொத்தமா ஈவ்னிங்கே சமச் செய்லா அப்டின் சொல்லிட்டு தயிர் சாதத்தையு மாம்பழத்தையு சாப்ட்டோ
ஆ செரி செரி
நீங்க டியூசன்ல்லா எடுத்துட்ருக்கீங்ளா என்ன இப்ப எப்டி இந்த யேர் பசங்க சேந்துட்டாங்களா ஆ இருக்காங்க இப்பதன ஸ்டாட்டு
ஆ
அ வருவாங்க நெக்ஸ்ட் மந்த்க்குள்ள வந்துருவாங்க ஐ இப்பெல்லா அது ரொம்ப கஷ்டமாருக்குங்க பேரண்ட்ஸ் எல்லா வந்து பப் சுத்தமா படிக்காத பசங்கல வந்து கொண்டாந்து சேத்துற்றாங்க
அ
எல் கே ஜி யு கே ஜி கூட வா பேரன்ட்ஸ் இது பண்ணமுடியாது எஜ்ஜுகேட் பண்ணமுடியாது
அதுக்குத்தா
அது கூட கொண்டாந்து வுட்டுற்றாங்க ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன சொல்வாங்க இல்லங்க நாங்க படிக்கவே இல்லன்றாங்க எனக்குஅதா ஆச்சரியமா இருக்கு இந்த ஜென்ரேஷன்ல சுத்தமா படிக்காதவங்ளு இருக்காங்களான்றது ஒரு எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சிர ஆம்மா அதாவ்து நா ம் மா பேசிக் பேசிக் கத்துக் கொடுக்குற அளவுக் தெரிஞ்சிருக்கு க்கோ ம் ஆனா அந்து பசங்கள மேக்க முடியாம எங்க டுயூஷ் டியூஷன்ல எடுத்துட்டுவந்து குடுக்றாங்கன் நெனைக்கிற அது என்னமோ தெரில ஒண்ணு அதுவு வந்து அந்த கொழந்த படிக்கதா இல்லயான்னு கூட பாக்கமாட்டாங்க அத கொண்டு போய் சி பி எஸ் இ ல கொண்டு போய் சேத்துவுட்டுருவாங்க அவுனுக்கு என்ன எம்பதாயிர்பா லட்சருபா வருது வாங்கி வாங்கி உள்ள உட்டுக்குட்டு பாஸ் பண்ணிக்கிட்டே வச்சுட் இருக்குறான்
ம்
இ இப்புடி இப்புடிதாங்க இந்த வர்ஷொ புதுசா ஒரு பொண்ணு வந்து சேந்துது
ம்
அது சிக்ஸ்த்து படிக்குது சி பி எஸ் இ ல தமிழ் ரீட் ர பண்ண சொன்னா ரீட் பண்ண தெரில இங்கிலீஷ் ரீட் பண்ண சொன்னா ரீட் பண்ண தெரியில இப்ப நா அந்த பொண்ணு கிட்ட நா என்னத்த சொல்லி் குடுக்குறது அது என்ன புரிஞ்சுக்குன்ணே எனக் புரியல மொட்ட எப்டி இருந்தா அடி அது என்னப்பண்ணுதுன்னா அதுவந்து எழுதி எழுதி பாக்குது அந்த ஆன்சர அந்த கொஷின்ன வந்து எழுதிப்பாக்குது அத அப்டே நல்ல மனசுல வெச்சுக்கிறா இதுக்கு இதுதான்னு சோ அந்த மாரி வெச்சுதா அவ இது பண்ணிட்ருக்கா அது என்னபடிச்சு என்ன ஆன்ஸ் தருங் கடையாது அது எழுதுர் எழுதுற அதவெச்சு மனப்பாட பண்றா இப்ப இதுரைக்கு நா பாத்ததுல அததா அப்சர்வ் பண்ணிர்க் அங்க ஒரு பிக்சர நோட் ப அத அப்டி நம் வரைவோல்ல அந்த மாதிரி கான்சப் ஆ ஆம்மா அப்டிதா நெனைக்கிற இ இப்ப வரைக்கு ன நா டூ வீக்ஸா எடுத்துட்ருக்கே இப்ப இப்ப வரைக்கு அதுதா நா நோட் பண்ணிர்க்க அவுங்க பேரண்ட் கிட்ட சொல்லீட்ட நானு அம் என்னால முடிஞ்சவரைக்கு ஒன் மந்த் நா ட்ரை பண்றேம்மா அவளு கொஞ்சொ கோப்அப் பண்ணணு என்ன வந்து ஆ டூ லெட்டர் வேர்ட்ஸ் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் கூட தெரிய்லன்னா எப்டி படிப்பா அவ ஒரு கொஸ்டின பைகாட் பண்ணணுன்னா சி பி எஸ சி பாத் இத்தனைக்கு அ ஒண்ணுமே புரியலையே அப் இப்ப நம்மவந்து அம்மம் இப்பவந்து டோட்டலா டவுன்ஃபால்ல இருக்கா இப்ப அவள நம்ம கூட்டிட்டு வர்ணுன்னா அவளுக்குஸ்பெஷல்லா இப் டைமிங் நம்ம அலாட் பண் இப்போ மத்த நாலு அஞ்சு பசங்களோட அவள அலாட் பண்றதுக்கு எனக் டைம் கெடைக் மாட்டேங்து ஜஸ்ட் அவ ஹோம் ஒர்க் மட்டந்தா என்னால பாக்க முடியுது
ம்
அதா சொல்லிருக்கே அவுங்க அம்மா கிட்ட கொஞ்சோ பாருங்க ஒன் மந்த்து அப்டின் சொல்லிருக் காங்க நாந்தா சொன்னே அவுங்க ரிலேஷன்ஸ்ல நீங்க இவளுக்கு வந்து கொஞ்சோ ஸ்பெஷல் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்க வெக்கணு அப்டின் சொன்ன அவுங்க அம்மா இன்னடனா இல்ல நீங்க கொஞ்சோ ட்ரை பண்ணுங்க அப்டின் சொன்னாங்க சேரி தெரிஞ்சவங்களா போய்டாங்ளா ஒரே தெருவுல இருக்கோ அதனால சேரி நா ஒரு மந்த் ஒன் மந்த்து பாக்குறே அப்டின் சொல்லியிருக்கேங்க செரி செரி செரிப்பா எனக்கு செகெண் லைன்ல கால் வருது அப்றோ கால் பண்றே ஓகே ஓகேபா பாய் பாய்